ஹலோ ஆ
உம்
ஹலோ
ஆ சொல்லுங் க்கா கை மாதிர சும்மா இருக்க முடியையா ச்ச
சவுண்டு கேக்குது
இப்ப கேக்குதா
ஆமா ம்
இப்ப கேக்குதா
இல்ல
ம் ஒங்க கிச்சன்ல கிச்சன்ல ஒக்காந் பேசிட்டு கிச்சன்ல ஒக்காந்து எதுக் பேசற
ஆ நானு கிச்சன்ல உக்காந் தா பேசிட்ருக்கே
டென்த்து படிப்போது ஜாலியா இந்துச்சு
சொல்லு எதா இன்சிடென்ட்
டென்த் படிக்க போம்போது ஒரு டைமு சில் சில்ரன்ஸ் டே அன்னைக்கு
ம்
சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு க ஆஃப் டே ஸ்கூல் வச்சாங்க
ஆ
ஆஃப் டே ஸ்கூல் வச்சப்ப எல்லா கலர் ட்ரெஸ் போட்ட சோ கலர் ட்ரெஸ் போட்டோ இது இங்க ஸ்மார்ட் சிட்டி இருக்குமுல
ஆமா
அங்கோ அங்க போயிட்டு ஃபோட்டோல்லா எடுத்துட்டு அதுக்கப்றோ இது எங் கிளாஸுக்கு கேர்ள்ஸ்லா இருக்காங்கல்ல
ஆமா
அவங்கலா எங்யாது போலாமான் கேட்டாங்க சே அதுக்கப்பறோ அதுக்கப்பறோ அங்க போயிட்டு அங்க போய் அதுக்கப்றோ அங்க போயில்ல சுத்திட்டு ஏழு ஏழு மணிக்கு ஏழு மணிக்கு பப்ஸ் சாப்ட்டுட்டு வீட்டுக்கு வருபோ மணி ஏ எட்ரை ஆயிடுச்சு அதுக்கப்றோ டூஷன் போயிட்டு டூஷன்ல திட்டு வாங்கிட்டு திருப்பி காலைல ஸ்கூலுக்கு போ வு பாத்தா காலைல இங்கிலீஷ் ஸ்பெஷல் கிளாஸ் அவருக்கு எப்டி தெரிஞ்சுதுன் தெரில அதுக்கப்றோ ஒரு ஒரு ஒரு
ஆமா அது எப்டி தெரியுதுன்னே அவுங் தெரில எப்புடிதா இதெல்லா கண்டுபுடிக்குறாங்கன்னே
ஒரு ஒரு இன்ண்டா வச்சு லசன் எடுத்துட்டு இருந்தாரு ஒரு ஒரு இன்ட்டா வச்சு பேசிட்ருந்தாரு இவ்ரு பேசி போட்டு யார்ல்லா போனீங்கன் கேட்டாரு அப்ப எல்லா இன்னொரு ஊத்து காலைல சாப்டது அவுரே பேரெல்லா சொல்றாரு ஒரு ஒரு பேரா சொல்றாரு அதுக்கப்றோ
ஒருவேள் நம்ளுக் பின்னாடியே ஆள் வச்சிருக்காங்ளோ என்னமோ தெரியில எப்டி தா கண்டுபுடிக்கிறாங்ளோ இதெல்லா
அதுதே எனக்கு தெரில அதுக்கப்றோ ய யா அந்த அந்த சைடு யார்லாங்க போனீங்க அப்டின் கேட்டதுக்கு ரெண்டுபேர் எந்துருச்ட்டாங்க துவக்கி நன்றே வந்துருக்காயிக்கப்பறோ பென்ச்செல்லா நவுத்திட்டு சரியா அடி ஒருத்த மயக்கோ போட்டே விழுந்துட்டா
அல்லா
இதுக்கப்றோ ஆ ஆஃபீஸ் ரூம் கூட்டிட்போய்ட்டு எல்லாரு பேரண்ட்ஸ வர சொல்லுங்க இதே உங்க வீட்டு பிள்ளைங்லாந்த கூட்டிட்போவீங்லா அப்டி இப்டின் கேட்டாரு
ம்
இப்ப கேட்டு மட்டு எல்லா பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க அதுவரைக்கு வெளி ஒக்கா சொல்லி மட்டு காலைலருந்தே மஞ்சங்கூட ரைக்கே வெளிய தா ஒக்கார வச்சாரு அதுக்கப்றோ கரஸ்பாண்ட் வந்தாரு அவுரு இந்த மட்டு சம்பந்தமே இல்லாம நீ நீ எவ்ளோ மார்க்கு எத்தனாது ரேங்க் எடுத்த அப்டி கேட்ருக்காரு அதுக்கப்றோ சே இதுக்கப் இதா உங்களுக்கு லாஸ்ட்டு வானிங்கு இதுக்கப்றோங்லா எங்கயு போ கூடாது அப்டின் க்ளாஸ் பன்ச்சுட்டாங்க
அவ்ள தானா
அவ்ளோ தா நடன்ச் அய்யய்ய பேரன்ஸ்லா கூப்புல ஆ கூப்ட்டா நா எங்கவீட்ல பிரச்சன இல்ல வீட்ல எங்கம்மாக்லா சொல்லிட்டே வீட்டுக்கு வந்தோனே சொல்லிட்டே
ம் எங்ளு பேரண்ட்ஸெல்லா கூப்புட வச்சு பெரிய பிரச்சனையா பண்ணிட்டாங்க
இப்ப சாருக்கே தெரிஞ்சிருச்சு எல்லாமே அதுக்கப்றோ அந்த ரெண்டு புள்ளைங்கல ஸ்கூலுக்கு வரவேண்டா எக்ஸாம் எழுதுறப்ப மட்டு வந்தா போது அப்டின் சொல்லி எக்ஸாம் எழுதுறப்ப அப்ப மட்டு வந்தாங்க மதியானோ
ம் எங்களுக்கு அந்த மாரியல்லா பண்ல பேரண்ட்ஸு எல்லா எல்லாத்தோட பேரண்ட்ஸெல்லா கூப்ட்டு பண்ணிரு சொல்லி ஒரு லெட்ரு எழுத வச்சாங்க இனி இந்த மாரி பண்ணா வந்து ஸ்கூல விட்டு போயறோ அப்டி சொல்லி மட்டு அதுல
எதுக்கு மந்தி மந்தி பானதுக்கா
ஆமா
சாப்புட போனதுக்கு தா புடிக்குறாங்க
ம்
ஆ அன்னக்கி பண்ணக்கி ஜாலியாதாருந்துச்சு
ஆமா அத நெனச்சு பாக்கபோது அது மாட்டலனா கூடயோ அவ்ளோ இது இருந்திரு க்காது மாட்டிட்டனால அது இன்னு கொஞ்சோ அது நல்ல மெமரிஸ்ஸாருக்கு
ஒரு டைம் டூசன்லயு அந்த மாரிதா டென்த்துல தராவீயா தொழுக வச்சாங்க கீழ தா போய் ஒளு செய்யணுமா ப்ப எல்லாரு போய் ஒளு செய்ய சொல்லிட்டாங்க பாத்தா ஒரு அஞ்சாறு பேரு காணாம போய்ட்டானுங்க ப்ப காணாம் போய் கரெக் ட்டா எட்டாவது ரக்காத் முடியபோ வந்தானுங்க எங்கடா போனீங்க கேட்டா கீழ விழுந்துட்டேங்க சாருக்கு தெரிஞ்சிடிச்சி எங்க போனங்கன்னு அப்பறோ குடிச்சி குடிச்சி அ தெரியல சும்மா வண்டி எடுத்துட்டு எங்கயோ போயிட்டானுங்க செரியான அடி
ம் எப்டிதா இத கண்டுபுடிக்கிறாருன்னே தெரில
அந்த மாரி இதே மாரிதா இதே
ஒரு ஃபேக் ஐ டி எடுத்து எங்க என் க்ளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கூ ரிக்வஸ்ட் குடுத்திருந்தாரு எனக்கூ ரிக்வஸ்ட் வந்தது நா வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டே
அ
அதுக்கப்பறோ இ கிளாஸ்ல ஒவ்வொருத்தர்ட்டையு அப்டி கேட்டு பாக்குற எல்லாத்துக்கு அந் டு எல்லாத்துக்கூ அந்த ஐ டி போயிருக்கு ரிக்வஸ்டு
அ
அதுக்கப்பறோ எப்டியோ மெசேஜ் எல்லா பண்ல என்ன ஏதுன்னு கண்காணிக்கறதுக்கு வேண்டி அவரு பண்ணிருக்காரு இந்த வேலய அதுக்கப்பறோ வ ய ஃப்ரெண்டு வேற ஒருத்தி வந்து வேற ஒரு ஃபேக் ஐ டி வச்சு அந்த ஃபேக் ஐ டிக்கு வந்து மெசே சேஜ் பண்ணதுல நா வந்து நம்ம ஸ்கூல்ல தா படிக்கிறே அப்டின் சொல்லி சொல்லிருக்கு அ அப்ப நாங்க லெவன்த் நா வந்து இப்ப டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறே அப்டின் சொல்லி எ சொல்லிருக்காரு
இப்புடிலா பண்ணுவாரா
என்னது
இப்படில்லா பண்ணுவாரான் தெர்லயே
அதா அதுக்கப்றோ ஒரு ஒரு பையன் பேர் சொன்னா அந்த பையன் என்ன உங் க்ளாஸ்ல ஒரு பையனு இரு இருக்கான் அப்போ எனது இவருக் இருக்கான்ல ஒருத்தே எப்ப பாரு எ அங்கயு இங்கயு நடந்துகிட்டே இருப்பானே ஒருத்த
உங்க உங்க க்ளாஸ்க்கு வருவானா அவனா போ அப்ப அது
அ அவன கூப்டுட்டுட்டு அந்த பையன்ட்ட இந்த மாரி ஃபேக் ஐ டி எதா வச்சிருக்கியா அப்டின் சொல்லி கேளு இ அப்டின் சொல்லி கேட்டா அந்த பையன் அந்த பையன் பாவோ அந்த பையனுக்கு ஒண்ணுமே தெரியில அந்த பையனோட பேரு வச் சி இவரு வெளையாண்ட்ருக்காரு அதுக்கப்பறோ அது ஃபேக் ஐ டி அவரு அவரு தான் தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு அதுக்கப்பறோ எல்லாரு ரிமூவ் பண்ணி வுட்டோ சவுண்டு கேக்குது
அந்த பையேன் எந்த காலேஜ்னு கேட்டீங்களா
கேட்டீங்களா நிர்மலா காலேஜா நிர்மலா வா அய்யோ ஹலோ அ சொல்லுங் அந்த காலேஜா
ஆமா
எப்ப கேட்டீங்க
நா முந்தாநேத்து என்மோ தா கேட்டே
னா நேத்திக் ஸ்கூலுக் போனல்ல ஃபீஸ் கட்ட
ந்து பி ஏ இங்கிலீஷ் எடுத்திருக்காளாமா
எதுக்கு சம்மந்தமே இல்லாம அந்த குரூப் எடுத்துர்காக அதுக்கு ஆர்ட்ஸ் படிச்சா குரூப் படிக்கணுமில்ல
அவ ஃபஸ்ட்லர்ந்தே சொல்லிட் தா இருந்தா நா அது தா எடுப்பே இங்கிலீஷ் தா எடுப்பே அப்டின் சொல்லி சொல்லிட்டே தா இர்ந்தா அவ அதே மா
அதுக் அந் க்ரூப் எடுக்கனு அவசியமே இல்லயேங்க்கா
அது தா நானு யோஸ்ச்சே அதுக்காக ஆட்ஸ்ஸே எடுத்துட் போயிருக்கலா
ஆமா ஆட்ஸ் எடுத்தவங்க ஜாலியாவு இருந்திருக்கலா
ம்
கஷ்டப்பட்னுன் தேவ இல்ல இவ்ளோ தூரோ கஷ்டப்பட்டு
இல்லாட்னாலு அவ ஜாலியாதா இர்ந்தா
ஆனா உங்க அ ஆனா உங்க அக்கா வந்து வேற காலேஜ்
என்னது
அ அ அவுங் அவுங்க அக்கா வேற காலேஜ் தான படிக்கிறாங்க
ஆமா அவங்க அக்கா வந்து பி டெக்கு
ஆமா நீ சொன்ன
ம் அவுங் அக்கா கொஞ் நல்லா படிக்கிற ஆளு போல
விளாடிட்டு ஸ்கூலுக் போகும் போது ஸ்கூல் விட் பின்னாடி கேட்டு வெளிய வந் நிக்கிறே
ம்
வெளியூரிக் போம்போது அவுங்க வீட்லருந்து யாரோ ப்ளூ கலர்ல ட்ரெஸ் பாடர் கை மட்டு தெரியிது சேரி நானு உங்க அக்கா தா இருப்பா அங்கயே பாத்துட் ப்பறந்தா பாத்தா உங் பாட்டி இப்ப இவ்வளதுக்கு எவ்ளோ தா பாத்துட்ருந்த எப்பல்லா வரனோ அந்த வழிலே அந்த அந்த வழில எப்பல்லா வருவனோ அப் உன்ன இப்ப பாத்தா வாட்ச் மட்டு தெரியு வாட்ச்சு அந்த ப்ளூ கலர் பெயிண்டு மட்டு ஒரு டைம் கூட பாத்ததே இல்ல
வீடு தொறந்தே கெடக்குமா
வீடு தொறந்துருக்குன்னா பாதி தா தொறந்து பாதி தொறந்துருக்கு
ம்
பாதி தொறந்தே இருந்துத்னா செவுரு தெரியு அப்றோ வாட்ச்சு தெரியு அவ்ளோ தா
சேரி நா அப்பறமா கூப்புட்றே
ஆ சேரி